நல்லாருகிங்லா தோழி
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே தோழி சாப்டீங்லா தோழி
இல்ல தோழி இனிமே தா நீங்க சாப்டிங்ளா
ஆ அத வீட்டு அ சாப்பாடு வேல எல்லாமே முடி சிச்சு இனிமே தா ஆனா சாப்டணு இன்னு கொஞ்சொ வீட்டு வேலை கொஞ்ஜொ பா பாக்கியிருக்கு சோ அதெல்லா முடிச்சுட்டு தா சாப்புட்ற மாரி இருக்கு
தோழி உங்களுக்கு பைக்கலா ஓட்ட பிடிக்குமா தோழி
உம் ரொம்ப பிடிக்கு தோழி பட் ஆனா என்ன சொல்றது ஆ கொஞ்ஜொ டச் ச்சு விட்டு போச்சு அதா கல்யாணத்துக்கு முன்னாடி டீட்ருந்த சோ அதுக்கப்ப அப்றொ வந்து ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கெடைக்கல ஏன்னா கல்யாணத்துக்கப்றோ ஒடனே ஆ மாசமாயிட்ட சோ அந்த டைம்ல அப்டே ஓட்ட முடியாதுல்ல ஒரு வருஷ் ரெண்டு வருஷோ சோ அந்த மாரி ரொம்ப ஒரு மாரி டச் விட்டு போ ச்சு நீங்க அத பத்தி சொல்லுங்க
தோழி எனக்கு அவ்ளோக்கு பைக் ஓட்ட தெரியாது தோழி ஆனா நா கத்துட்ருக்க பைக் ஓட்ட
நல்லது நல்லது ரொம்ப நல்லது இப்பொ உள்ள பெண்களுக்கு வந்து பைக் ஓட்ட தெரியரதா ரொம் ரொம்ப பெரிய இதா இருக்கு
கண்டிப்பா தோழி எனக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் தா தோழி கத்து கத்து குடுத்துட்டு இருக்காரு ஏன்னா வந்து அவரு வண்டி ஓட்றாரு ட்ரைவர் ட்ரைவரு அப்டினைல வந்து நா எங்கேயாவது கடைக்கு போகணும்னா நா வந்து சொல்ல போவு சுலபமா போகணுன்றதுனால
கண்டிப்பா தோழி ஒவ்வொரு ஒவ்வொரு சமயமு வந்து நம்ம வந்து அவங்கள எதிர்பார்த்தே இருக்குற மாரி இருக்கு எதனாலு அவங்கிட்ட சொல்லி அவங்க நமக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தாதா போச்சு இல்ல மறந்துட்டாங்க வேல பள்ளுல மறந்துட்டாங்க அப்படின்னா வந்து நமக்குதா கஷ்டொ சோ நம்ம வந்து அத சொல்லிகிட்டே இருக்கணு சோ அத அது அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நா நம்ளே நம்மளால போய் பாயங்க முடியுது அப்படின்றது வந்து ந்து ரொம்ப பெரிய விஷயொ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி தோழி இந்த எண்ண கத்தரிக்கா கொழம்புனு சொ சொல்லுவாங்களா தோழி அதோட ரெசிபே உங்களுக்கு தெறிஞ்சா கொஞ்சொ சொல்லுங்க
மன்னிச்சுருங்க தோழி நா அது எனக்கு கத்திரிக்கா ரொம்ப பிடிக்காது சோ அதனால நா பொதுவாவே கத்திரிக்கா ரொம்ப இதா சேக்க மாட்டே சோ அதனால எனக்கு அது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க நா மேபி ட்ரை பண்றே உங்களுக்கு தெரியுமா ஓ அப்படியா நீங்களு செய்ய மாட் டிங்களா
இல்ல தோழி நா செய்வே ஆனா வந்து அத பத்தி தெரியல அம்மா செஞ்சிருக்காங்க அம்மா ரெசிபி வந்து நா வேணுன்னு நெனைக்ற அம்மாட்ட பேசமாட்ட
ஓ அப்படியா பேச மாட்டீங்களா
பேச மாட்டேன்னா நா பேச மாட்டேனு இல்ல தோழி அவுங்க என்ட்ட பேச மாட்டாங்க
அது எதாவது ஒரு சின்ன கசப்பு இதெல்லா இது பண்ணும் போது அது அப்படிதா இருக்கு அது போறப்போக்குல சரியாயிரு நீங்க அத பத்தி எதுவு கவலப்படாதீங்க
கண்டிப்பா தோழி
கண்டிப்பா நம்ம அம்மா கிட்ட இருந்தாலே நம்ம எல்லாமே கத்துக் போ சோ அப்ப நாளா வந்து சமைக்கவே எனக்கு தெரியாது எங்க அம்மா வந்து என்னை வந்து வீட்டுல வந்து ஒரு வேள பாக்க வுட்டது இல்ல சோ அப்படி என்ன பாத்துக்கிட்டாங்களா சோ அவு கல்யாணத்துக்கு அப்றோ வந்து நம்ம தா சமைக்கணு அப்டின்றதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐயோ எப்பட்ற நம்ம செய்ய போறோ அ ப்டின்ற மாரி ரொம்ப கஷ் டமா இருந்துச் அப்ப என்ன பண்வேனா அம்மாக் போன் பண்ணி கா வச்சுருவே போன வச்சு போன் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவே அம்மா நா இந்த இ இது செய்ய போறே அதுக்கு என்னென்னலா பொருள் வேணு சொல எல்லாத்தையுமே எடுத்து வச்சட்டு அம்மாக் போன் பண்ணுவே எத ஃபஸ்ட்டு போடணு எது அதுக்கப்பறோ போடணு அப்டின்னு சொல்லி கேட் து அப்படி தா ஒன்னு ஒன்ன கத்துக்கிட்டது ஓரு ரெண்டு தடவ கேப்பே அதுக் அடுத்து மூனாத் தடவ நம்மளே ட்ரை பண்ணுவோ நம்மளே செஞ்சு பாக்கும் போது நமக்கு தெரியு ல என்ன தப்பு பண்ணிரு இங்கோ இல்ல என்ன போடாம மறந்திருப்போ அப்டின்றது நமக்கு தெரியலோ சோ அத வந்து அடுத்த டைம்ல வந்து நம்ம வந்து சரி க்லா சோ அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்டு தா இப்ப கொஞ் எல்லாரு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சோ அந்தளவுக் கொஞ்சோ ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இல்லனாலு சாப்பிற அளவுக்கு சமப்பே
கண்டிப்பா தோழி நான் வந்து இப்ப ம் ச்ச் அம்மா அம்மா கூட இருக்கையிலே சமைக்க கத்துக்கிட்டே தோழி அம்மா வேலைக் போய்ட்டு வருவாங்க எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டுந் கூட பாத்ததில்ல அண்ணே மட்டுந்தா ஆ நா வந்து என்ன பண்ணுவனா அம்மா வேலைக்கு போயிட்டு வருவாங்க கடைக்கு வேலைக் போறாங்க
செரி ஓகே ஆ
லாரி டிரைவரு லாரி டிரைவர் தா இந்த வண்டி தண்ணி வர வெப்பாங்ள தோலி போரு
ஆமா தோலி ஆமா அ
பாத்துட்ருக்காங்க.
ஓ நல்லது நல்லது அ
அதனால வந்து அம்மா நானு மட்டுந்தா வீட்ல அதிகமா இருப்போ அம்மா வேலைக் போறதுனால நா காலேஜ் போயிட்டு வந்ட்டு நா சமைப்பே அப்பைலந்தே கொஞ்சு தெரியு
ஓ நல்லது தோலி கல்யாணத்துக் கல்யாணத்துக்கு முன்னாடியே சமைக்க தெரிஞ்சது தா இப்பதா பெரிய தா வரமா இருக்கே. ஆனா இப்ப உள்ள பசங்களுக்கு வந்து அத வந் பெரிய பிரச்சனையாவே இல்ல நமக்கு வந்து அது பெரிய பிரச்சனையா இருக்கோ நம்ம நோட்ல எழுதி வெப்போ எதுலியாது எழுதி வச் ச்சி நம்ம கத்துக்கிட்டோ பட் ஆனா இப் சின்ன பசங்களுக்கு வந்து தா அந்ல மாரி எதுமே இல்லயே இப்ப நெறய ஊடகங்கள் வந்து துருச்சு இப்போ எல்லாத்தயு பாத்து இப்போவுங்க ஈஸி சியா செய்ய ஆரம்பி தாங்க நம்ம வந்து ரொம்ப கஷ்ட் நான் ரொம்ப கஷ்ட் கஷ்டப்பட்டேன் ஏனா வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது இந்த புளி சாப்பாடா இருக்கட்டும் ஒரு ரசமா இருக்கட்டும். ஒரு சாம்பாரா இருக்கட்டும் ஒரு புளிக்கொலம்பா இருக் பக்க தோச அதெல்லாமே வந்து ஆஹ் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அம்மா என்னமா இது அப்படி இப்படி வருது இது சரியாமா இலயிருந்து அடுத்து வேற எதாவது போடணுமாமா இல்லையாமா ஓகேவாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப் அப்பலாம் நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து அ கெடையாது முதல அவ்ளே ஊடகங்கள் கெடையாது. தே ஆம் அவ்வளவு இது கிடையாதுல்ல சோ இப்பதான் வந்து அது ரொம்ப ஈஸியயிருச்சு ரொம்ப சுலபமாயிருச்சு ஒரு பட்டன தட்டனோடையே வந்து எல்லாமே நமக்குப்ப வந்துடூது சோ அந்த அளவுக்கு தான் சமையல் நமக்கு து இப்பயுமே நம்ம ஏதாவது புதுசா வித்தியாச நம்மே ட்ரை பண்றோம் அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம வந்து டக்குனு இதுத பண்றோம் உலகத்துல தான ஏதாவ ஒரு இத பாக்றோம் அத பட்டன தட்றோம் தட்ன ஓடனே எல்லாமே வந்துடுது என்ன அளவு போடணும் என்ன இருக்கும் அது எப்படி இருக்கும் அதோட பெர் என்ன தமிழ் பேர் என்ன ஆங்கில பேர் என்ன எல்லாமே வந்துருது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சுலபமாயிருச்சு இப்போ
கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பா தோழி நாலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொழம்பு வைக்கயில தோழி அம்மா அப்பா கடைக்கு பெயிட்டாங்க வேலைக்கு பெயிட்டாங்க நா காலேஜ் பெயிட்டு வந்தேனே எனக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருளகெழங்கும் சோயா பன்னும் போட்டு தான் கொழம்பே டைம் வச்சன்
ஆ
எப்படி வச்சன்னா தோழி நான எனக்கா தெரியாது எண்ண ஊத்தி கடுகு போட்ணும்
ஆமா ஆ ஆ நமங் அந்த ப்ராப்பரா தெரியாதுல இப்ப இது இதெல்லாம் போடணும் என்ற மாதிரி மேலோட்டமா தான் தெரியும் அப்படி அத செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நுனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இது போடணும் இது பொரிஞ்சோன்ன அடுத்தது போடணும் அந்த மாரி சில நுணுக்கங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம செய்ய செய்யதான நமக்கு பழகும்
அதே மாரி அதெல்லா தெரியாம நான பாட்டுக்கு கா காய் அரிஞ்சு வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு பூண்டல்லாம் உரிச்சு வெச்சுட்டு அம்மா என்னன்ன அறிஞ்சு வெப்பாங்களோ எல்லாம் அறிஞ்சு வெச்சுட்டேன் சும்மா எண்ணெ ஊத்தி எல்லாமே ஒன்னா போட்டுட்டே
அய்யயோ ஆஹ்
எல்லாமே ஒண்ணா போட்டு வனக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அப்புடி போட்டுதா நா பர்ஸ்ட் டைம் குழம்பு வச்சே ஆனா அம்மா நல்லாருக்குன்னு தா சொன்னாங்க.
அ அதுதா தனித் தனியா வத க்கி போட்டோம்னா கூட கொஞ்சோ இதா இருக்கு எல்லாமே ஒன்னா போடும்போது ஒரு மாறி இதாருக்கு
உங்களுக்கு டவர் இஷ்யூ இருக்கா தோழி
என்ன தோழி
தோழி கேக்குதுங்களா
சொல்லுங்க தோழி. புரியல என்ன சொன்னீங்க
ஒண்ணு இல்ல தோழி. டவர் இஸ்யூ இருக்கான்னு கேட்டே தோழி. கொஞ்சோ பிரேக்காயி கேட்டுச்சு.
என் வாய்ஸா பிரேக்காகுது எனக்கு டவர் கிளியரா தா இருக்கு. உங்களதுதா கொஞ்சோ ஸ்லோவா இருக்க மாரி இருக்கு. உங்களுக்கு கிளியரா இருக்கா என்னோட வாய்ஸ் கிளியராருக்கா இல்ல பிரேக் ஆயிருக்
இல்ல எடையில கிளியராருக்கு அப்புறோ கொஞ்சே கொஞ்சோ பிரேக்காகுது அதான் தோழி கேட்டே
ஓ அப்படியா சேரி தோழி சேரி தோழி ம் இனி நா அத கவனமா பாத்துக்கறே ம் சொல்லுங்க தோழி.
சரிங்க தோழி ஆ ஆ அதே மாரி அது அம்மா நல்லா இருக்குன்னு தான் தோழி சொன்னாங்க.
நல்லது தோழி அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யு போ ஆ இல்ல அப்புடி இல்ல இருந்தாலு நீங்க சாப்ட்டுருப்பீங்கல சோ உங்களுக்கு அந்த வித்தியாச தெரிஞ்சிருக்குல்ல அம்மா நம்ம சா சாப்பிட்ற மாரி இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்திருக்கோல சோ அது எப்டி இருந்தது
தோழி நெ நெஜமான்மே நல்லா தா இருந்துச்சு நெஜமான்மே எப்டினா நானா சமைச்சேன்ற மார் இருந்துச்சு
ஆ அந்த ஒரு திருப்தி இருக்கு
ம் ஆமா தோழி ஆனா அதே ரீசனு கண்டிப்பா தோழி அப்ப நா ஒரு டைம் அந்த அந்த ஃபீல் அந்த டெஸ்ட் எனக் ன்னா இப்ப நா எவ்ளவோ டிஃப்ரெண்டா மாத்தி மாத்தி கொழம்பு வச்சு பாத்துடே
ஓ நீங்க டிஃப்ரெண் டிஃப்ரெண்டா செய்ய உங்குளுக்கு பிடிக்கோனே இருக்கலா தோழி கண்டிப்பா நம்ம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நீங்களோ டிஃப்ரெண் டிஃப்ரெண்டா பண்றேன்னு சொல்றீங்கல்லா சோ அந்த மாரி செய்றது உங்களுக்கு ரொம்ப புடி முக்கியமான் கேக்குறே வித்தியாஸ் வித்தியாச மொத்தம்மா டைப் பண்றது நல்லது நல்லது நல்லது நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெதாவது சாம்பார்தா நம்ம ஃபர்ஸ்ட்டு வீட்டுக் புது வீட்டுக்கு போம்போது ஃபர்ஸ்ட்டு சாம்பார் தான வெப்போ சோ ஃபர்ஸ்ட்டு நா கல்யாணம் முடிச்சு போம்போது நா வெளியூர்ல கல்யாணம் முடிச்சிருந்தே சோ அதுனால வந்து அம் மா வந் து எல்லா எல்லா ரெடிப் பண்ணி குடுத்துட்டு எல்லா செட் பண்ணி குடுத்துட்டு தான வந்தாங்க சோ அந்த டைம்ல அவுங்க செய்யும் போது பக்கத்துல நின்னு பாக்குறது அந்த மாரி பண்ணி நம்மளா தனியா வெக்கிம் போது வந்து ஒரு ஒரு நேரொ உப்பு கூடிரு இல்ல ஒரு நேரொ எதாது கறிகிரு எனக்கு இன்னு ஞாப பஹொ இருக்கு ஒரு டைம் வந்து அப்பா எங்க வீட்டுக்கு வந் த்ருந்தாங்க சோ அப்ப வந்து ரசொ வெக் கிறே ரசொ வைக்கெம் போது என்ன சொல்றது ரசொ கருப்பு கலர்ல இருக்கு எனக்கே ஒரு மா ரியாய்ட்சி ஐயையோ என்னடா நம்ம இப் ப்டி வச்சுட்டோமே அத என்ன சொல்றது னா ச அது எண்ண வந்து ரொம்ப சுட்ருச்சு சோ அதுக்கப் அப்பறோ வந்து நம்ம கடுகு இதுலா போடு கருவப்புலலா போடும் போது பாத்தா அது ரொம்ப கறிகிரிச்சி சோ நமக்கு அது என்ன பண்றதுன் தெர்ல அதோட புளிய ஊத்தி வச்சுட்டே வச்சதுக்கு அப்பறந்தா பாத் தா ஐயையோ என்னடா இவ்ளோ கருப்பாயிடுச்சேன் அதுக்கப் புறத்துலேருந்து எப்ப நம்ம எண்ணெ ஊத்தி கடுகு போட்டாலுமே அடுப்ப சிம்ல வச்சி இல்ல அடுப்பு தூக்கி இத சட்டிய தூக்கி கீழ வஷ்ட்டு கொஞ்சொ சூடெல்லா இது பண்ணதுக்கு அப் பறந்தா போடுவ சோ அது வந்து எப்பயுமே நம்ம போடும் போது அந்த தோனிட்டே இருக்கு ஐயோ நம்ம அன்னைக் அப்டி பண்ணிட்டோம்லே இனிமேல் அப்டி பண்ணக் கூடாது அப்டின் சோ அந்த மாரிதா ஒன்னொன்னா பண்ணி பண்ணி கத்துக்கிட்டது கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரிதா அந்த மாரிதா நம்மளோட சமையல் இது போயிட்ருக்கு இப்பயுமே வந்து பசங்களுக்கு வந்து வித்தியாசமா என்ன சொல்றது பசங்க எதுவு சாப்புட மாட்றாங்க அவுங்களுக்கு புடிச்ச அந்த நாலு டிஷ்தா எப்பயுமே அது ஏ பசங்கல்லா வந்து பருப்பு சாம்பாரு பருப்பு சாம்பாரு பருப்பு வந்து பருப்பு ஒண்ணு பருப்பு வை இல்ல சாம்பார் வை அப்டின்வாய்ங்க நமக்குதா அது சாப்டவே தோணாது ஐயையோ என்னடா எப்ப பாத்தாலு பருப்பு சாம்பாரா கேட்டு உசுர வாங்குறாய்ங்களே அப்டின்னு அவுங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலு டிஷ்ஷுதா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நாலு டிஷ் டுதா அந்த நாலு டிஷ்ஷ திரும்ப திரும்ப செஞ்சி குடுத் தா அவங்களுக்கு அது ஓகே நமக்குதா அது பிடிக்காமயே போயிருது உங்க வீட்ல இன்னு அந்த லெவலுக்கு வர்ல நல்லதுதா தோழி இல்ல உங்க உங்க வீட்ல வந்து இன்னு அந்த இது வர்ல சோ அதுனால வந்து உங்களுக்கு இன்னு தெரியல சோ நம்ம இப்பதா ஸ்கூலுக் போறதுனால என்ன வெக்கலான்னு கேட்டா பெரிய ப பெரிய பைய ஒன்னு சொல்லுவா சின்னப் பைய ஒன்னு சொல்லுவா நமக்கு வந்து எ என்னா வெக்கிறதுன்னே நமக்கு அப்டியே கன்ஃப்யூஸ் ஆயிரு என்னடா இப்ப இவே சொல்றது வெக்கணுமா இல்ல அவே சொல்றது வெக்கணுமா அப்டின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தனுக்கு புடிச்சத வச்சி அப்டியே சமாளிச்சிக்கிட்ருக்க
டம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி